நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கே நீங்க எப்டிருக்கீங்க
நல்லாருக்கங்க சாப்ட்டாச்சுங்ளா
முடிஞ்ச்சிங்க சாப்ட்டு மதியானமே சாப்ட்டு முடிச்சாச்சு
காஃபி டைம் ஸ்நாக்ஸ் டீ டீ காஃபி ஸ்நாக்ஸ் என்னங்க டீ சாப்டீங்ளா காஃபிங்ளா
ரெண்டுமே மாத்தி மாத்தி சாப்டுவேங்க
ஸ்நாக்ஸ் எதுவு இல்லிங்ளா ஈவினிங்கு பிஸ்கெட் அதிகமா எடுத்துக்க கூடாதுங்க சுகர் வந்துருங்க
நா எடுக்கறது இல்லிங்க ஆனா ஸ்நாக்ஸ் இருக்குது தானே கேட்டீங்க இருக்குது
ம் இல்ல பிஸ்கட் இந்த வரிக்கு சாப்டறத விட பேசாம சுண்டலு மொக்கல்ல அந்த மாரி ஏதாது சாப்புட்லா இல்லைங்ளா கொஞ்ச ஹெல்த்தியாவுருக்கு ஒடம்புக்கு நல்ல இதுவாருக்கு
அதெல்லா புடிக்காதுங்களே
இந்த மாரி பண்றனால இந்த மாரி பண்றனால தா அஹ் நெறைய பேருக்கு தா சுகர் அது இதெல்லா வரது
ஆமாங்க
புடிக்காது கிடிக்காதுன்னு அதெல்லா அவாய்ட் பண்றீங்க புதுஸ் புதுசா போய்ட்டு இங்கிலீஷ்கார பண்ற மாரி பண்றோ அதனால தா நெறையா ப்ராப்ளம் சீக்கிரமா இப்ப இருக்க சுச்சிவேஷனுக்கு எல்லாருக்கு சுகர் வர காரணமே அது தாங்க
இல்ல இல்ல சுண்டல் மட்டுந்தா புடிக்காது ம த்தது எல்லாமே சாப்ட்ருவே
உம் பிஸ்கெட்டு மேக்சிமம் அந்த அடைத்து வெக்கிற பொருள் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க
ஆ ஹா ஸ்வீட் ஐட்டோ அந் த ராகில எள் உருண்ட அந்த மாரி ஐட்டெல்லா சாப்ட்ருவே
உம் ஓகே ஓகே நா மூனு தடவ்யு பொறியு நெய் ரொட்டியு சாப்ட்டேங்க மத் மதியோ நார்மல் மீல்ஸ் தா சாப்பாடுங்க
அப்டிங்களா ஓட்டலா
இல்லைங்க இங்கயே சமைக்கறாங்க இங்கதா
ப்பாட்டுக்கு என்னங்க கொழம்பு மீல்ஸுன் பொதுவா சொன்னா மீல்ஸுனாலே சாதோ சாம்பார் ரசோ பொரியலு அப்பறோ அப்பளோ தயிரு ஊறுகா உப்போட குடுப்பாங்க அது மீல்ஸு
அப்டிங்களா ப்ப சாப்பாட்டுக்கு என்ன செலவுங்க
சாப்பாடுன் சொல்லுவோங்க
சாப்பாடு அது சாப்பாடு சாப்ட்டேங்க ரைஸ் வெறு ரைஸா இல்ல அதுக்கு கொழம்பு எனாச் அப்டின் கேப்பீங்க
அஹ் அதுதாங்க கேக்கறே நானு என்ன கொழம்பு சாப்டீங்க
ரைஸு சாம்பாருங்க அவ்வளோதாங்க வெரைட்டியா எல்லா எதுவு செய்ய மாட்டன்றாங்க இவுங்க ரொம்ப சோம்பேறி பட்றாங்க
கரெக்ட் தாங்க நேத்து நான் சொன்னல்லையா உங்ககிட்ட கீர கடையறேன்னு நேத்தெல்லா கடையாம பட் ட்னியா இருந்துட்டங்க மத்யானோ நைட்டுக்கு பொங்கல் சட்னி செஞ்சு சாப்ட்டே எங்க வீட் இல்ல திடீர்னு வெளிய போயி விருந்து யாரோ வெச்ட்டாங்களா
அஹ் ஓகே ஓகே
ல அங்க போய் விருந்து சாப்ட்டுக்கறே சொன்னது நா சமைக்கவே இல்ல அந்த கீரைய இன்னிக்கு கடஞ்சிட் டங்க வெறு கீரைய அது எங்க வீட்ல இருக்கறவருக்கு புடிக்கவே இல்ல
அஹ்
அதனால எனக்கு அது வேணாம் அப்டின்னு தயிர் போட்டு சாப்பிட்டுக்குனாங்க
அப்டிங்களா
வெறும் கிற போட்டு கடைஞ்சதுக்கு
ஏன்னா தயிர் சாப்பிடுறாங்க செர் தயிர் கூட இது பாக்கட்டுங்களா இல்ல
பேக்கெட் தாங்க பேக்கெட் தேர் தான்
பேக்கட் வீட்டுல இந்த செயர தயிர எல்லாம் ச இது பண்ண மாட்டீங்களா
செய்வோம் அதுவும் நடுவுல செய்வோம் என்னைக்குன்னா டெய்ரி பல்வாயினனு வந்துட்டு அதுவும் செஞ்சிருவோம் அதிகமா பாக்கெட் வாங்கிக்கிறோம்
ஓகே ஓகேங்க நீங்க இருக்க ஏரியாவலாம் என்னங்க டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி என்னங்க இருக்கு
நான் இருக்கிற இடத்துல வந்துட்டு பக்கத்துல ஏலகிரி மல இருக்குதுங்க
ஏலகிரி மலை ஏலகிரி ஹில்ஸ் ஆஹ் ஆமா ஆமா தெரிங்க சொல்லுங்க நல்லா பெரிய வ நம்ம தமிழ்நாட்டுல செகண்ட் பிளேஸ் அது ஹய்ட்ல
ஃபஸ்ட்டுங்க
ஃபஸ்ட வந்து தொட்டப்பட்டா ஹில்ஸ்ங்க
ஊட்டி
பெரியல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ட் வந்து ஆஹ் ஆஹ் ஊட்டி ம த தொட்டபட்டா ஹில்ஸ் தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா நம ஏலகிரி ல்ல நம்ம தமிழ்நாடு லெவல்ல
ஓ
அங்க உங்களுக்கு அதெல்லாம் கமிதாங்க ஹைட்டு இத பேஸ் பண்ணும்போது
அப்டியா இல்ல இப்பதான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக் கினங்க இந்த
அப்டிங்களா ஆ இருக்கதுல நம்ம தமிழ்நாடு லெவல்ல பாார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தொட்ட அ ஊட் டி தொட்டபட்டா ஹில்ஸ் அஹ ஹைட்டு் செகண்ட் பாத் தீங்கன்னா ஏலகிரி ஹில்ஸ் வரும் ஹைட்டு மத்த அவனே தெவாங்க
சேரி செரிங்க
இப்ப உங்ளுக்கு பக்கமா ஏலகிரில்ஸ் அப்டிங்ளா ஏலகிரில்ஸ் உங்ளுக் பக் கம்மா க்ளைமேட் இப்ப நீ இருக்க நீங்க இருக்க எட்த்த க்ளைமேட் நல்லா கூலா நல்லா இருக்கு குமே
அப்படி எல்லா இல்லைங்க வெயில் அடிச்சா நல்லாவே அடிக்குது மழ வந்தாலு நல்லா வருது
அப்டிங்ளா அப்ப இதுக்கு போனாதா மலையான்ட மலைக்கு அந்த ஹில்ஸ் போனா நல்லா கிளைமேட் நல்லா இருக்கு
ஆமாங்க மேல ஏறுனா மட்டுந்தாங்க ஏ ற ஏறதா
என்ன என்னென்ன இருக்குங்க அங்க ஹில்ஸ்ல எலகு ஹில்ஸ்ல என்னென்ன இருக் குங்க
அதாது பார்க் இருக்குங்க இப்ப பஃண்டோரா பார்க்கு பாண்டா பார்க்கு பாண்டா அது சாக்லேட் ஃபேக்ட்ரி இப்ப டூரிஸ்ட் பிலேஸ்ல இருக்கற எல்லா மே இங்க ஏலகிரி மலையில வந்துச்சுங்க அது இல்லாம வொன்டர் வேல்டு தீம் பார்க்கு
திம் பார்க்கு திம்பார்க்குட இருக்குங்ளா
அ தீம் பார்க்கு இருக்குங்க
என்ன என்ன நேமுங்க அது தீம் பார்க்கோட நேமு
ஆ ஒன்று வேல்டுங்க ஏஜிஎஸ் ஒன்று வேல்டுங்க
ஆ ஏஜிஎஸ்ன் போட்டா தெரியு நம்போ நெட்ல யூட்யூப்ல போட்டா இந்த ஏலகிரி ஹில்சிப் தீம்பார்க்குன்னு போட்டாலு தெரியு ஓகே ஓகே நீங்க வரணுங்க நா ரொம்ப நாளா அங்க வர்லான் பாத்துட்ருக்கே ம்
தாராளமா வாங்க பசங்ள கூட்டு வாங்க சீசன் இல்லாத டைம்ல போனா கம்மியாாதாங்க இருக்கு ஃபீச்சே எர்நூத் அம்பருபா தா இருக்கு
அ தீம் பார்க்குங்குளா
ஆமாங்க
ப்ரோ அந்த ஏலைக் இன்ஸ்டால கூட வரணுன் சொல்ட்டு
ம்
இந்த ஏலக்கிரி ஹீல்ஸ்க்கே வரலான் சொல்ட்டு நா பாத்துட்டு இருக்க
வாங்க கண்டிப்பா ஃபேமிலியோட கூட்டிட்டு வாங்க கீழ யாராவது ஒங்க சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க வீட் டுக்கு கண்டிப்பா போய்ட்டு வாங்க
அப்டிங்ளாங்க இல்ல அங்க யாரு சொந்தக்காரவங்கதா தெரிஞ்சுதில்லைங்க அப்பப்ப வந்துட்டு போன நா இருக்குற ரொம்ப லாங்குங்க
மலைல இல்லைங்க மலைக்கு போற வழில கீழ ஏதாவது ஊர்ல
கீழ ஏதாவது ஊர்ல இருந்துருந்தா அங்க ஏலகிரி ஹில்ஸ்க்கு நா அப்பப்போ வந்துருப்பனே
ஓ அப்ப இல்லன்ற ஒரு இதுலதா இருக்குறீங்களா
என்னதுங்க
அப்ப யாரு இல்லைங்ளா
நாங்க இருக்க ஊருக்கு அதுக்கு ரொம்ப தூரங்க ஏலகிரி ஹில்ஸ்க்கு அதுக்கு
ஆஹா சரி சரிங்க ஒரு நாள் வந்தீங்கன்னா வாங்க
சரிங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க வேற என்னென்னல்லா இருக்குங்க வேற பார்க் அதெல்லா கூட இருக்குங்ளா
பார்க் எல்லா இருக்குதுங்க அங்கங்க இருக்குதுங்க பார்க்கு எது இல்ல நச் சுரல் பார்க்குன்னு ஒண்ணு இருக்குங்க
ஓகே ஓகே
அப்புறோ உள்ள போட்டவுஸ்குள்ள போனீங்னா
மேல போட்அவுஸ் இப்ப இந்த ஊட்டில இருக்கீங்களா அதனா போட்வுஸ் எல்லா கூட இருக்கு ஆமா
ஆ இருக்குங்க
ம் போட் ஹவுஸ்சு பார்க்கு தீம் பார்க்கு அப்புறோ வேற என்ன
அது இன்னு என்னென்ன இருக்குன்னு சரியா தெரியாது ஆனா நறைய இருக்குதுங்க பேரு எனக்கு அந்தளவுக்கு தெரியலங்க
ஓகே ஓகே
ஆனா பாக்குற எடம் நறையாவே இருக்குங்க புதுசு புதுசா வந்திருக்குங்க பசங்களுக்கு விளாட்றதுக்கு ஆ ஓரளவுக்கு காசு நறைய குடுத்தீங்கன்னா நறைய செலவு பண்ணோன்னா நறைய எடம் பாக்கலாங்க
ஓகே ஓகேங்க இல்ல இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த மலையில பாத்தீங்கன்னா நல்ல சிட்டி டைப் இருக்குமே டவுன் டைப் இருக்குங்ளா இல்ல நறைய விஜ வில்லேஜ் மாரி இருக்குங்ளா
மலையில அந்த ஒரு எடம் மட்டுந்தாங்க கொஞ் சோ மீடியமா இருக்கு மீதி எல்லா எட என்னமோ வில்லேஜ் ஞ்சுட்டாங்க சுத்தியு நெறயா வில்லேஜ் இருக்குங்க உள்ளு
மல மேல வில்லேஜ் இருக்குங்குளா என்னங்க சொல்றீங்க
மல மேல்லியே வில்லேஜ் நெறியா இருக்குதுங்க ஆமாங்க
இல்ல அது ரொம்ப பெரிய மல கேள்விப்பட்ருக்கே இப்ப நீ அதுனாலதா கேக்கிற இந்த இப்போ ஊட்டி மாரி எல்லா இருக்குல்லீங்கிளா
ஆமாங்க
இப்போ அந்த மாரி ஒரு ஸ்பாட் இல்லாம இன்னு நறைய ஸ்பாட் இருக்குன்றீங்க
ஆம்மா
பட்டிகுள்ளரா ஒரு ஸ்பாட் இல்லாம இன்னு நெறைய ஸ்பாட் இருக்கு அப்புனா மேல
இப்ப நீங் மலைக் போயிக்கிறீங்களா இதுக் முன்னாடி
இல்லிங்க போனது இல்லைங்க
சுத்தமா போனதே இல்லீங்குளா அப்டிங்குளா போன ஒடனே ஒரு போட் ஹவுஷாண்ட எறக்குவாங்க அத விட்டுட்டுன் நீங்க கார்லெகேன் போனீங்கன்னா அப்டியே எங்கங்க ரோடு இருக் க்குதோ அந்த ரோட்லியே போனீங்கன்னா நெறியா ஊர் வருங்க
நெறைய ஊர் வருங்குளா அ அது மேல போனீங்குன்னா இன்னு நெறைய ஊர் ஓ
ஆமாங்க
அஹா
உள்ள எல்லா வில்லேஜுக்கு போயிட்டு வருங்க
ஓக்கே ஓகேங்க
அப்டியே இந்த ஏ ஜி எஸ் சல்லா இருக்குது பாத்தீங்களா
ஆமாங்க
அது அஹ் என்னது தங்கக்கோட்டை பாத்திருக்கீங்களா
இல்லீங்க அதான பாத் தங்கக்கோட்ட வேலூர்ல இருக் வேலூர் ல ஒன்னு இரு
அது வந்துட்டு தங்க கோயிலுங்க
நீங்க எங்க ஏலகிரி ஹில்ஸ்சுல இருக்குங்குளா ஏங்க அததா நா வந்ததே இல்லன் சொல்றே மறுபடி அத பாத்தீங்களா இது பாத்தீங்களான் சொல்ட்டு கேக்கறீங்க
அ செரி அத ஒரு டூரிஸ்ப் பிளேஸ்சுங்க
ஓஹ் நீங்க இருக்க சைட்ல நெறய இருக்க மாரி இருக்கு
ஆமாங்க ஆமாங்க மல மேல ஏற்னாதாங்க நெறைய இருக் கு
மல மேல ஏற்னா தானா ஓகே ஓகேங்க எனி டைம் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்களாங்க
ஆமாங்க அதுவு பொண்ணா இருந்தா ஃப்ரீங்க
பஸ்ஸுங்களா
ஆமாங்க
ஆஹ் இப்போ எங்க எறங்கி வரனுங்க இப்போ அங்க ஏலகிரிஸ் போனுனா எங்க எறங்கணு எங்க எறங்குனா பஸ்சு நெறய இருக்கு
எங்க எறங்குனா பஸ் நெறயா இருக்குன்னா போட் அவுஸ் ஆண்ட எறங்குனா
அல்ல நா இப்ப வந்து ஈரோடுல இருந்து வருவே ஈரோடு சைட்ல இருந்து வருவோ வந்தீங்கன்னா ஓ எங்க எறங்கனா ஈரோட்லருந்து ட்ரெயின் வந்தா எங்க வர எறங்கணும் பஸ்ல வந்தா எங்க எறங்கணு
அஹ் நீங்க நேரா திருப்பத்தூருக்கு வந்துருங்க எத் துல வேணாலு வந்துருங்க திருப்பத்தூருக்கு வந்துருங்க ஆமாங்க ஆஹ் சரி செரிங்க
ஓகே ஓகே தேங்க்ஸ்ங்க உங்ககிட்ட பேசனதுக் எதுங்க ஆஹ் முடிஞ்சுது முடிஞ்சுதுங்க
ஹலோ
ஆஹ் முடிஞ்சுதுங்க கூப்புட்றேங்க நானு
ஆஹ் செரிங்க
ஓகேங்க
சரிங்க